ஹலோ
ஹலோ செய்தா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஆ சாப்ட்டே நீங்க
சாப்டேங்க
ஆ சரி என்ன பண்றீங்க
சும்மாதா உக்காந்துக்கர வீட்ல நீயி
தனியா உக்காந்துருகீங்களா
ஆ தனியாதா
சரி சா
நீங்க
காலேஜ்ல இருக்கே
எந்த காலேஜ் காலேஜ்க்கா காலேஜ்ல போயிட்டா மொபைல் யூஸ் பண்றிங்க
ஆ மேம் இப்பதா வந்தாங்க இப்பதா சோ மத்தல்ல என்ன பண்ணுவீங்க பரவால நெக்ஸ் டைம் நா கால் பண்ணுவே ஓகேவா
ரெண்டு பேரு ரெபர் பண்ணாங்க நேத்தே எ ஃப்ரெண்டு தா ரெபர் பண்றான் எனக்கு ஆப்பு எனக்கு எப்றா தெரியும் அப்பே
ஓ இப்பதா தெரியுமா
ம் ஆமா
நீன் எப்டித்த ப போடுரி சரி
சாப்பட்டுனு இருக்கே இப்பதா நீ சாப்டிங்ளா கால்லே
இல்ல இல்ல சாப்பணு லேட்டா ஆயிச்சு இப்ப தா சாப்பனு
ஆஸ்டலா
ஆஸ்டல்லா இல்ல வீடு தா இங்கதா புள்ளாங்க வரத்துக்கு சரி பஸ்ஸு கழிக்கல நீ நில்லுரி கொஞ்சம் பண்ணா அப்படியே போன நான் பேசுறேன் நீங்க
நா காலேஜ்ல்லா முச்சுட்டேங்க
ஒ சாரி சீனியர்
குர்லே சீனியர்லா இல்ல காலேஜ்லா முட்ச்சுட்டே அவ்ளோ தா
ஆ சரி சரி அம்மா அப்பாலா நல்லா இருக்காங்களா
நல்லாருக்காங்க நீங்க செகண்ட் இயரா
செகண்ட் இயர் ஆமா இல்ல செகண்ட் இயர் தா
என்ன டிபாட்மண்ட் படிக்றீங்க
பி எஸ் சி ஜூவாலஜி படிக்கற
ம் ம்
ஒண்ணா இருக்கீங்க எங்க இருக்கீங்க திருவள்ளூரா கரெட்டா
ஆ
அது அதல்லா காட்டாதுங்க
அப்றம்
சோ நானே கெஸ் பண்ணே ஸ்டெப்லா போயிருக்கீங்களா ஸ்டெப்லா போயிருக்கீங்களான்னு கேட்டே இருப்பா இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல போ முடியாதுல்ல என் அப்டி சொல்றீங்க போலா நீங்க மனசு வச்சா முடியும்னு நனைக்கறே
எங்க போறது வேலைக்கு போறது வீட்டுக்கு வரது கரட்டா இருக்கு
வேலைக்கெல்லா போறீங்களா
ஆமா
சரிப்பா
எப்போ காலேஜ் ஓடி விடு வாங்க உங்கள
ஒரு மணி ஆகு ஒரு மணி ஆமா ஒரு மணிக்கு முடியுமா அப்பற வீட்டுக்கு போயிட்டு முந்தி பழத்து சாப்ட்டு அப்பற வேலைக்கு போயிருவே பார் டைமா வேலைக்கு போறே
எங்க வர்க் எங்க போறீங்க
அது வந்து உங்களுக்கு இந்த பிரெஸ் வேலை என்னனு தெரியுமா பிரெஸ்ன்ன என்னனு தெரியுமா
பிரெஸ்ல தெரியு பிரெஸ்னா ன்னா தெரியுமா நெறையா ப்ரெஸ் இருக்குல்ல
அதாவது ஆ நாங்க ஸ்வீட் பாக்ஸ் அப்பற கேலண்டர் அதெல்லா பேசி இருந்த கூப்புடு வாங்க
அது என்னா ஒர்க் பண்ணற நீ
அதுல நாங்க எல்லா தனியா செய்றதுதா
மிஷின் ஆப்ரேட் பண்ண வா ஆ
ஆ உள்ள சொல்லுங்க சொல்லுங்க
மிஷின் ஆப்ரேட்டரான்னு கேட்டே
ஆ மிஷின் ஆப்ரேட்டர்ல்லா சொல்ல மாட்டே சோ நா பொண்ணுங்க எப்படி பண்ண முடியு
அப்பற
அப்புடில சொல்ல முடியாது ஆ எனக்கு இந்த பேன்சி ஸ்டோரு அப்பற துணி கடைல செட் ஆவாது சுத்தமா பிடிக் மத்தவங்களுக்கு துணி எடுத்து போடுறது சுத்தமா இன்ட்ரஸ்ட் இருக்கா கடுப்பவு அத எப்டி சொல்லுறது னா நம்மளே நெறைய வாட்டி கடைக்கு போணும்னா டிரரெஸ் வாங்கணுனா அது பத்து வாட்டி பாத்துட்டு தா வாங்குவோ அதே மாரிதா அவங்களு கடுப்பாகும் இது வேணா வேற எதச்சு காட்டுங்க அப்படின் சொல்லுவாங்க காண்டாகும் கடுப்பாவும் எதுக்கு அந்த வேலைலா செஞ்சுக்கிட்டு சோ ச்ச இந்த மாரிலா இல்ல அவங்க சொல்றது நம்ம செய்யணும் அவ்ளதான் அப்ளிகேஷன் வாா
உங்க ஃபிரண்ட்ஸ்லா இந்த ஆப்ல இருக்ராங்ளானு கேட்டேன்
என் ஃபிரண்ட்ஸா நீங்க பாய்ஸ் கேக்குறீங்களா கேர்ள்ஸ கேக் றீங்களா
ரெண்டு பேருமே தான்
பாய்ஸ் மட்டும்தான் கேர்ள்ஸ் இங்கே யாரும் இல்லை ம் கிளாஸ் செகண்ட் இயர்னு போட்டாலே போது அப்ப நா தா முட்டாள் மாரி மெசேஜ் பண்டேனா செரி உடுங்க உடுங்க என்னா பண்றது வெறுப்படிக்குதா எப்ப போவீங்க வேலைக்கி
போனோ இன்னிக்கி போனோ ஒரு பன்னெண்டு மணிக்கா போவ
பன்னெண்டு மணிக்கு போயிட்டு எப்ப வருவீங்க ஆறுமணிக்கா எவ்வளோ சேலரி
இப்போ வந்து பதினாலாயிரபா முத்து ஃபினான்ஸ்ல இருக்க
ஆ
முத்து ஃபினான்ஸ் தெரியுமா
செரி செரி ஆ சொல்லுக்க புரியுல
முத்தூட் ஃபினான்ஸ் தெரியுமா
தெரியாதே ஹலோ
அதுலதா வேல செய்றே
ஆ செரி செரி
இதுக்கப்பறமாதா தெரியு ஆறு மாசோ வந்து பண்ணென்டு மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வந்துருவ அதுக்கப்பறமாதா ஜென்ரல் ஷிப்ட் ஜென்ரல்லா போவே
ஓகே ஓகே
ம்
இங்க போனா அது கொஞ்சோ கடுப்பாதா இருக்கோ என்ன பண்றது
ம் எம் பி ஏனா படிச்சிருக்கலான்னு நென்ச்சே அதுவு படிக்கல
இப்ப வாங்கன என்ன பலசுல போடாதீங்க என்ன நூறுபா என்னது
மெட்ராஸ் யூனிவர்சிட்டில அட்மிஷன் ஓப்பன் பண்ணு
ஓ அது டுவெண்ட்டி நைன்ல ஓபன் ஆவுது ப்ரோ
என்ந்து எகுலர் தான இப்போ இருக்குது
ஆ அப்டியா இல்ல இந்த டொண்ட்டி நெயன்ல அட்மிஷன் போட உங்குளுக்கு டைம் குடுத்துருக்காங்கன்னு நெனைக்குறே
இல்லியே நெக்ஸ்ட்டு மந்த்து ஏ மாமா நேத்துதா வந்து கேட்டு போனாங்க அங்க வன்ட்டு
நேத்து வந்து கேட்டு போனீங்களா
ம் எங்க மாமா வந்தானே நேத்து
ஓ செரி செரி
இது அத்த வீடு அங்க இருக் கொருக்குபேட்ல வந்து கேட்டு வாடான்னு சொன்னே கேட்னு வந்தாங்க
ஆ என்ன சொன்னாங்லா ஆ செரி
சின் போட்னுக்குறாளா
ஓகே ஓகே அவ்ங்க அதுல வாங்குறதுலர்ந்து ஆ அடுத்துநாள்லியு ப்ளானு இ அவுளோதான் நென்க்கிறே அப்புறோ டீட்டெயல்ஸ்லா கேப்பாங்க நெனைக்கிற ஒர்ஜுனல் ஓ சேரி சேரி அதுல என்ன போட்லான் இருக்கீங்க
ஹெச் ஆர் மேனேஜ்மெண்ட்திலியு
சேரி சேரி ஆ ஓகே ஓகே
ம்
வேலைக் போங்க நல்லா படிச்சு
நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போங்க என்னா வேலைக்கு போற்து வேலயே கெடைக்க மாட்
அப்புறோ எதுக் படிக்கிறீங்க ஆமா இது வந்து சரிதா என்ன யார் நானா எனக்கு அதுலா இன்ட்ரெஸ்ட் இல்ல லா படிக்கணுன்தா இன்ட்ரெஸ்ட்டு
அதுக்கு நீங்க வேற எதுனா வேற எதனா டிபாட்மெண்ட் எட்த்துக்குலாம
நா இல்ல என்க் கொஞ்சோ டூரிஸ்ட்டு இல்லல்ல ஆ இருக்கு ஆனா என்க் டூரிஸ்ட்டம் போனுன்தா ஆச
அப்ப போ ட்ரிப்பு போறது போற போயே போ ட்ரிப்புக் போயிருக்கியா இல்லையா இதுவரியு
நெறையா போயிருக்க
ஃபிரெண்ஸ் கூடயா
ஃபிரெண்ஸ் கூட இல்ல காலேஜ்லதா
நெறையான எங்க போயிருக்ன
நெறையனா தாசேன் கொல்கத்தா சிக்கிம்
ப்பா பரவா இல்ல
எல்லாமே போக போறோ ஆமா ட்ரெய்ன்லதா மஜாவா போச்சு அழகா சுத்திபாக்றதா இருந்துச்சு நா போன எல்லா பிளேஸுக்கு சம்ம குழுரு தெர்மா
ம் எப்படி உங்க வீட்டுலலா அனுப்பிறாங்க எங்க வீட்லே எங்கியு போகாதறான்றாங்க வீட்லே இறான்ட்றாங்க
நா சொல்லாம கொல்லாம போய்ட்ட
எது கேக்லயா
எதுவு கேக்குலனா அது என்னோட வாழ்க்க சோ அது எப்டி சொல்றது எனக்கு புடிச்சதா நான் செய்வ எப்பவ்மே நான் யார் சொல்றது கேட்க மாட்டன் அப்டி இல்ல போமோது அம்ச்சு உட்டாங்க நா வீட்ல கொஞ்சோ நல்லா அடம்புட்ச்ச நா போனு போனு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்டின் சொல்ட்டு அப்புறோ அம்ச்சு உட்டாங்க அம்மா பாப்பலா அப்றொ பத்து நாள் என்ஜாய் பண்ட்டு இல்ல நாங்க ஜாய்ன் ஃபேம்லி
ம் எவ்ளோ பேரு ஜாயின்ட்டு
ஒரு அ இருவத்தஞ்சு பேரு இருப்போ
ப்பா அது பேரு ஜாயிண்ட் ஃபேமிலி கெடையாது
கூட்டு குடும்பொ நோ கூட்டக்குடும்பன்னு சொல்வாங்க யோ யார் யா
கூட்டு குடும்பொ அவ்ளோ பேரா இருக்றீங்க
ஆ ஆமா எனக்கு இந்த ஆமா எல்லாரு ஒரே மாரி ஒரே வீட்லதா இருக்கோ ஆனா மேல கீழே மேல இருக்கோ அப்பறொ ஆ
தெரியு தெரியு அது மாறி வீடெலா நா கூட அங்கதா இருந்த ஃபஸ்ட்டு
எனக்கு இந்த ஊர்லால்ல
ம்
ஊருக்லா போனு ஆச எனக்கு ஊரே இல்ல எல்லாரு இங்க இருந்தா ஒரே எத்துல எங்கந்து ஊரு
நேட்டிவ் நேட்டிவ் எங்க நேட்டிவே இங்கதானா
என்ன அ சொந்த ஊரே சென்னைதா
சென்னை சென்னைதான்றியா
ம் ம் அப்பப்ப இந்த கோவில்க்கு போனா அந்த மலையனூர் கன்னியம்மா கோவில் மேல்மரூ அதல்லா போனால கொஞ்சொ வில்லேஜ் மாறிருக்கு பண்ணி பா
வாங்கிக்கோ ஃபோட்டோ எடுத்து சு தான் வே
இல்ல எனக் கு கேமரா ஆச போட்டோகிராப் ஆகணு கொஞ்சொ ஆச லைடா ஆச ல அது அவ்ளவுல்லா நல்லா இ இன்ட்ர இல்ல ஃபோட்டொ நல்லா எடுப்பேன்னு சொல்லுவாங்க ஃபிரண்ட்ஸு சொல்லுவாங்க நல்லா எடுப்பே எடுப்பே நல்லா எடுப்பே
நல்லா எடுப்பியா
அப்டின்னு சொல்லுவாங்க ஆ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சொ லா படிக்கலந்தா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சொ கொஞ்சொ இதுவா நல்ல ஜாப் தெரிஞ்சா நல்லாருக்கு வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறதுக்கு ரெகுலர் தா கரஸ்சல செகண்ட் டிகிரி போட்டா போடுவே இல்லனா வாங்லா இல்லானா செகண்டு
நெஜமாலா
அது தாம்பரத்துல ஒண்ணு பாத்தே சோ என்னால தூர் ல்லா செட் ஆவது என்னால ஒரு மயக்க போட்டு விழுந்துறுவே